வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நானு நல்லாருக்கே
நா பேசுறது கிளீயரா கேக்குதா
ஆ நீங்க பேசுறது கிளீயரா கேக்குது
ஆ செரி தோழரே நம்ம என்ன மாரியான தலைப்பு பத்தி பேஸ்லா
ம்
உங்களுக்கு ஏதாது என்னது
வில்லேஜ் பத்தி
ரிலேஷனா
வில்லேஜ் வில்லேஜ்
வில்லேஜ் கிராமத்த பத்தி பேசலாமா ஓகே ஆ ஆ ஆ உங்களுக்கு அந்த கிராமத்துக்கு போனது இல்ல கிராமத்த பத்துனா ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா உங்களுக்கு
கிராமம் ஏன்னா நா நா பேஸ்டு அப்பன் காமஸ் சோ எப்டி தெரியு நா வந்து பார்மர் ரிலேட்டடு சோ அதனால எனக்கு தெரியு ஏனா நா வந்து ரிலேஷன்காகா வந்துருக்க கிராமங்கள் இருந்தாலு கிராமங்கள் பொறந்த அதுக்கப்பறம்தா சிட்டியில வந்த
ஆமா கண்டிப்பா உங்க கிராமத்து வாழ்க்கைக்கு இங்க இப்ப இந்த நகரத்துல இருக்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுது என்ன வித்தியாசோ என்ன எப்டி நீங்க உண்றீங்க உணர்றீங்க
கிராமத்துல வந்து நம்ம ஆர்கானிக்கா நம்ம இருக்கலா நம்மள வந்து நல்லா ஆ விவசாயெல்லா பண்ணி நம்ப்ளே ஆனா இங்க வந்து அப்டி இருக் இருக்காது எல்லாமே நம்ம வாங்கற மாரி இருக்கு அரிசில இருந்து எல் வாங்க வேண்டியதா இருக்கு இங்க வந்து ஹாஸ்பிடல்லருந்து ஸ்கூலு எல்லாமே
அ அந்த அந்த ஒரு முக்கிய இதெல்லாமே இங்க நகரத்துல இருக்கறதுனால நம்ம நகரத்தயே இது பண்ணி சாந்து இருக்கற மாரி இருக்கு கிராமத்தல நம்மளால ரொம்ப வசிக்க முடியல நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்ம தா நம்ம அங்க கிராமம்னு வச்சுக்கோங்களே நம்ம எதயுமே காசு குடுத்து வாங்க வேண்டியதில்ல போற போக்குல நம்ம அந்த கருவேப்பிலய அறுத் கட்டு எதா இருக்கட்டு என்னனாலுமே நம்ம போற போக்ல நம்ம பாட்டுக்கு பறிச்சுட்டு போய் நம்ம செய்ற மாரி இருக்கு ஆனா இங்க அப்டி கெடயாது ஆமா இங்க வந்து அப்டி கெடையாது ஒவ்வொன்னத்தையு நம்ம காசு குடுத்து வாங்கற மாரி இருக்கு அதே மாரியே வந்து ஆ என்ன சொல்றது நீங்க சொல்ற மாரி வந்து ஆர்கானிக்கா இருக்கறது வந்து கிராமம் தா இங்கெல்லா பாத்தீங்கனா எப்ப ப பாத்தாலு தூசி பொக அந்த மாரி வந்து நெறயா இது இருக்கு அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல இதுவே அங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தமான காத்து இருக்கு நல்ல ஜன்னல் வசதி இருக்கு க்கு நல்ல திண்ண இருக்கு சோ அங்க உக்காந்து ஆ ரொம்ப கண்டிப்பா இங்க வந்து ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட உடனே அந்த இடத்துல எதோ ஒரு ரூமோ இல்ல எதோ ஒரு இது மாரி எதாவது வசதி செஞ்சுறாங்க சோ எந்த இடத்தையுமே வந்து இதா ஃப்ரீயா விட்றது இல்ல ஆனா அங்க அப்டி கெடையாது வீட்டு முன்னாடி திண்ண இருக்கு வீட்டுக்கு முன்னாடி நெறய எட இருக்கு சோ நம்ம நம்ம உக்காந்து பேசுறதா இருக்கட்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்கா இருக்கட்டு அங்க இருக்கிற மாரி ஒரு வசதி வந்து இங்க எப்டின்னாலு கெடைக்கவே கெடைக்காது
எல்லாமே நம்ப ஒரு மர நம்ப அ மரத்துக்கீழயே இருப்போ ஏன்னா அந்த சுவாசிக்கிறது அந்த ஆ நல்லா இருக்கு நம்ம எல்லா காத்து ஆர்கானிக்கா நேச்சுரல் ஏரா இருக்கு
ஆமா மா ஆ ஆமா இந்த அளவுக்கு ம் இந்த அளவுக்கு இங்க இருக்கிற மாரி வாகனங்கள் அவ்ளோ தூர கிராமத்துல இருக்காதுல எதாவது ஒன்னு ரெண்டு பேர் வச்சிரு ப்பாங்க அவ்ளோ தா மத்தபடி வந்த இங்க இருக்குற அளவுக்கு ரொம்ப இடைஞ்சலு இரு க்காது ரொம்ப ரொம்ப வாகன அதிக வாகன நெரிசல் கூட்ட கூட்ட நெரிசல் அந்த மாரி எதுமே அங்க இருக்காது நம்ம எப்பயுமே வந்து தனியாவு நிம்மதியாவு இருக்கலா இங்க உள்ள அந்த சத்தத்துல இதெல்லா இல்லாம அங்க வந்து எப்பயுமே பீஸ்ஃபுல்லா அமைதியாவே இருக்கலா கிராமத்துல அப்டினா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி இங்க உள்ள நகரத்துல உள்ள நம்ம நம்ம வ ஃபாலோ பண்ற அந்த இதுக்குமே வந்து அங்க உள்ள வழிமுறைக்குமே வந்து நெறய வித்தியாச இருக்கு அவங்க வந்து இந்த இத இப்டிதா பண்ணணு அப்டின் சொல்லி நெறய ஒரு வழிமுறை வச்சிருப்பாங்க நெறயா என்ன சொல்றது நெறய இத வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க பின்பற்றிட்டு வருவாங்க ஆனா இங்க வந்து அப்டி கெடையாது இங்க வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாரி நமக்கு எப்ப ஃப்ரீயா இருக்கோ நம்ம அப்ப அது பண்ணிக்லா அப்டின்ற மாரி ஒரு எல்லாமே சுருங்கி போய்ர்ச்சு அங்க உள்ள மாரி வந்து கண்டிப்பா நீங்க இந்த டைம்ல இததா பண்ணணு அப்டின்ற மாரி அங்க நெறயா விதிமுறை இருக்கு இந்த நாள்லா இந்த இப்டிதான் இருக்கணு இந்த இந்த வழிமுறை லாம் பண்ணணும் அப்டின்ற மாரி நெறைய இருக்கு இங்கே வந்து நமக்கேத்த மாரி நம்ம வந்து மாத்திக்கிறோ ஏன்னா நமக்கு எப்ப ஃப்ரீயா இரு இப்ப நம்மபயல் லீவுன்னா நம்ம கோயிலுக்கு போவோ அப்டிதான் பட் ஆனா அங்க அப்டி கெடையாது கிராமத்துலப்படி கெடையாது இந்த நோம்பி இந்த நாளு நல்ல நாளுன்னா நம்ம கோயிலுக்கு போகணு அப்டின்ற மாரி ஒரு விதிமுற இருக்கு அப்டி தான
ஆமாம்மா அப்டி ஒரு லைஃப் அங்க இருக்கிற மாரில்லா இருக்காது இங்க சென்னை ஐ மீன் சிட்டில இருக்குறா மாரி அப்புறோ கிராமத்துல இருக்குற மாரியும் ரொம்ப டிஃப்ரென் தா
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வேற எந்தெந்த விதத்துல கிராமத்துல இருந்து நகரோ உங்களுக்கு ரொம்ப வித்யாசமா தெரியுதும்
புரியல என்ன சொன்னீங்க
இல்ல வேற எந்தெந்த விதத்துல இப்ப நம்ம சொன்னத தாண்டி வேற ஏதாவ்து ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு வந்து கிராமத் துல இருந்து கிராமத்துல இருந்ததுக்கும் இப்ப நகரத்துல இருக்குறதுக்கும் எந்த என்ன வித்தியாசோ‌ தெரியுது அங்கே
காசு குடுத்து ஜிம்மு போணு அதெல்லா பண்ண வேண்டியதாருக்கு ஓகேங்களா அங்கல்லா அப்டி கெடையாது நம்ம ஒரு விவசாயோ பண்ணாலே அது ஒரு ஜிம் மாரி தா
ஆமா கண்டிப்பா அதுவே நா அத அத விட வேற உடற்பயிற்சி தேவயே இல்ல நமக்கு
அத பண்ணா மட்டுமே போது நீங்க கண்டிப்பா எதுவுமே ஃபாட்டே இருக்காது உங்குளுக்கு
ஆமா கண்டிப்பா ம் அந்த கிராமத்துல இருக்கவுங்க எப்பயுமே வந்து அந்த கட்டுக்கோப்பா நம் த அவங்களோட ஒடம்ப வச்சுக்குவாங்க இங்க உள்ள மாரி மாரி வந்து கண்டத சாப்ட மாட்டாங்க கண்ட நேரத்துல சாப்ட மாட்
நெறைய ஜங்க் ஃபுட்டு அப்புறோ கரெக்டா நேரத்துக்கு யாருமே சாப்ட மாட்டாங்க ஏன்னா வேல அப்டி இப்டின்னு இருப்பாங்க அங்க அப்டி கெடையாது நமக்கு அந்த டைம் இந்த டைமுக்கு தா நம்ம சாப்டணு பசிக்கும் கரெக்டா அந்த டைமுக்கு பசிக்கனு ஏனா வேல செஞ்சு நம்ப வருவோ
ஆ கண்டிப்பா கண்டிப்பா
தண்ணியு நல்லா இருக்கு அவுங்களுக்கு ஏனா அந்த கொழா தண்ணீ வந்து செம்மையாருக்கு இனிப்பாவு இருக்கு இங்க இருக்குற மாரிலா நம்ம ஃபில்டர் தண்ணிலா நம்ம குடிக்க முடியாது
யூஸ் பண்ண முடிய ஆமா அங்கெல்லா அப்டியே இதுல ஆத்துல மோந்து அப்டியே இது பண்ணுவாங்க அப்டியே யூஸ் பண்ணுவாங்க எதோ இதுக்கு ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அவுங்க அந்த மெயின்டைன் பண்ற அந்த டா இது நேரத்த அவ்ங்க வந்து மேனேஜ் பண்றதெல்லா வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு காலே இத்தன மணிக்குனா இத்தன மணிக்கு தா எந்திரிக்கணு இத்தன மணிக்கு சாப்புணு இத்தன மணிக்கு இவ்ளோ நேரோ வேல பாக்கணு திரும்ப அந்த மத்தியான ஒரு இவ்ளோ வந்து இந்த இந்த பணிக்கு எடுத்துக்கணு அப்படின்ற மாரி அவங்க வந்து கரெக்டா அத
கரெக்டா நாலு அஞ்சு மணிக்கு எல்லா எல்லாருமே ஏந்த்ருச்சுருவாங்க எந்த்ர்ச்சு ஆமா அந்த மாரிலா யாரு இருக்க மாட்டாங்க பத்து மணி வரைக்கு தூங்குறது ஒம்பது மணி வரக்கு கு தூங்குறது அந்த மாரிலா இருக்காது சாட்டே சண்டே இருந்தாலு சரி எல்லா நாளு ஒரே மாரிதா இருப்பாங்க
ஒரே மாரிதா இருக்கு ஆமா ஆ அவ்ங்க அவங்களு அதனாலதா இந்த மாரி இந்த மாரி நம்ம நம்ம வந்து கெடக்கிறத சாப்டுறோ நமக்கு என்ன அந்த டைம்ல நமக் தின்ன கெடைக்குதோ அந்ததித சாப் றோ ஆனா அவுங்க அப்டி கெடையாது இந்த நேரோன்னா இதுதா சாப்பிடணு இப்ப காலைலனா பழைய சோறு இல்ல கஞ்சி இது கஞ்சி அப்டி இல்லன்னா வந்து அந்த களி அந்த மாரி கூழு அந்த மாரி வந்து அவங்க வந்து இதுதா சாப்புட்ணூனு அவங்க வந்து கரெக்டா என்ன சொல்றது ஆரோக்கியமானதா பாத்து பாத்து பாத்து பாத்து சாப்டுவாங்க நம்மள மாரி கெடைக்கிறத சாப்ட மாட்டாங்க சோ அதனாலதா இன்னுமே அவங்க ஒடல் வந்து அவ்வளோ இதாவ் ஆரோக்கியமா இருக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட இருந்து அததா கத்துக்கணு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம ஆரோக்கியமா சாப்புட்றமோ அவ்ளோக் கவ்ளோ நம்ம ஒடம்புக்கு நல்லது அவுங்க அதுக்கு ஏத்த மாரி இப்ப என்ன காலைல சாப்புட்றாங்களோ அதுக்கேத்த மாரி அவுங்க அந்தந்த டைமிங்ல வேல பாரும்பாங்க அவுங்க எட்டு மணிக்கய் அஞ்சு மணிக்கு இப்ப அஞ்சு மணிக்கு எந்திரி க்கிறாங்கனா ஆறு மணி ஏழு மணிக்குள்ள வேலைக் பொயிருவாங்க போய் அந்த திரும்ப அந்த ரெண்டு மணி மூணு மணிக் திரும்ப சாப்டுட்டு அஞ்சு மணி ஆறு மணிக் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க வந்து திரும்ப சாப்ட்டு திரும்ப அந்த ஏழு மணி எட்டு மணிக்லா படுத்துருவாங்க சோ அத வந்து அத அப்டியே கரெக்டா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அப்டி கெடையாது நம்ம லீவுனா ஒரு நேரோ எந்திரிப்போ பஒரு நேரோ சாப்டுவோ இதுனா ஒரு வேலன்னா ஒரு நேரோ சாப் குடுவோ சோ அந்த மாரி நம்ம எல்லாமே மாத்தி மாத்தி பண்றதுனாலதா வந்து நமக்கு ஒடம்புமே ஆரோக்யோ இல்லாம இருக்கு அடிக்கடி எல்லா வியாதியு வருது சரியா சோ அதுனால நம்ம எவ்வளோக்கெவ்வளோ ஆ நம்ம எவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம ஒடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சுக்கனு நம்ம ச என்ன சொல்றது நமக்கு என்ன வேணுமோ அத கரெக்டா அளவா சாப்ட்டு ஆரோக்யமா இருக்க பாத்துக்கணூ
அது யாராலயு அந்த அளவு மெயின்டைன் பண்ண முடில எல்லாரு வேல பிசியா இருந்துட்டு ஒரு மிடில் பேர்சனுக்குலா ரொம்ப கஷ்டோ அது
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எவ்ளோ தூரோ முடியுமோ அவ்ளோ தூரோ நம்ம அத என்ன சொல்றது நம்ம எவ்ளோ தூரோ அத முடியுமோ அவ்ளோ தூரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டாதா வரப்போற காலக்கட்டத்துக்கு வந்து ரொம்ப நல்லது இல்லைனா வந்து ரொம்ப கஷ் டொ ஏனா இப்பையே வந்து என்ன சொல்றது ய வியாதி இல்லாத் த ஆளே இல்லாத மாரி ஆயிருச்சி இப்பவே சோ இன்னு வரப்போற காலக்கட்டத்துல வந்து அது எப்டி இருக்கூ அப்டின்றது தெரியாது சோ நம்ம எவ்வளோக்கெவ்ளோ முடியுமோ அவ்வளோக் அவ்வளோ வந்து நம்ம ஒடல்நிலையை வந்து நல்லா பாத்துக்கணூ
இப்ப அந்த இந்த காசூ காசுனால எல்லாமே இந்த பிரச்சனையே வந்தது இல்லனா யாருமே வந்து சிட்டிக் போ மாட்டாங்க எல்லா ஊர்லயே இருந்துருப்பாங்க ஊர்லயே இருந்து
அவங்களுக்கு வந்து எல்லா காசூ ஒன்னுதா பெதர் இப்ப கிராமத்து அவுங்க இருக்காங் பாத்தினா அம்பது ரூவா இருந்தாலே அது அவங்கட்ட பெரிய விஷயோ அம்பது ருவா நூற் ருவா இருந்தாலே பெரிய விஷயோ அன்னைக் அது அவங்களுக்கு போதூ அந்த அளவு அந்த மாரி வந்து அவங்க கம்மியாதா கம்மியாதா செலவு பண்ணுவாங்க கம்மியாதா சேமிப்பாங்க அந்த மாரி எல்லா இருந்திய்னா இப்ப வந்து எவ்வளோ காசு வந்தாலு நமக்கு பத்த மாட்டேங்குது சோ அந்தளவுக்கு மாறீருச்சி எவ்ளோ கெடைச்சாலூ இன்னு வேணூ இன்னு வேணூ இன்னு வேணுன்ற மாரிதா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோமே தவர போதுன்ற தம்ம அந்த மனசே வரமாட்டேங்குது
இல்ல ஒரு ஒரு இந்தியாலே பாத்திங்கனா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சன்ட் வந்து எல்லாருமே வெளியூர் பொயிட் டு ஊர்ல இல்லாம்ம ஆம்பளைங்க எல்லாரூ வேல செய்றது ஆமா அந்த் மாரிதா இருக்காங்க நெறையா பேர் கேர்ள்ஸ் மட்டு இல்ல பாய்ஸ் எல்லாருமே அவொங்க ஃபேமிலி தவுத்து எல்லாரு வெளிய வந்துருவாங் எல்லாரு வெளிய வருவாங்க சோ அதுனாலதா எல்லாருமே ஒன்னா இருக்க மாட்டாங்க எல்லாரு ஃபீல் பண்ணுவாங்க
ஆமா அவுங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது திருவிழாவோ ஏதாவதுனா மட்டூ தா ஊருக்கு போவாங்க அந்த மாரி நெறையா இருக்கு அவுங்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு தா அவுங்க அந்த உழைக்க க்கிறங்க உழச்ச அந்த காசுக்காக கண்டிப்பா அதனால எவ்ளோக்கு எவ்ளோ முடியுமோ எவ்ளோக்கு எவ்ளோ ஊருக்கு செய் டைம் கெடைக்கும் போது எல்லாம் கண்டிப்பா போய் அவுங்க கூட இருந்தா தா அவுங்களுக்கு அது சந்தோஷோ கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சேரி நம்ம பையே வந்தா நம்ம பையே ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம கூட இருந்தா அப்டின்ற மாரி ஒரு தீ கெடைக்கு அத வந்து நம்ம எவ்ளோக்கு எவ்ளோ முடியுமோ அவ்ளோக்கு அவ்ளோ குடுக்கறது நல்லது
உம்
கண்டிப்பா கண்டிப்பா சேரி தோழரே நம்ம நேரம் முடிந்தது அடுத்த அழைப்புல சந்திக்கலா தேங்க் யூ ஆமா நன்றி நன்றி
தேங்க் யூ நீங்க பேசுனது
நன்றி நன்றி நன்றி தோழரே
உம்